அ அழுத் அதான் நான் வந்து அருப்பு கோட்ட வரையில கில்லி படத்த பாத்துட்டு மதியான ஷோ பாத்துட்டு பஸ் ஏறி சாயந்திரம் பஸ் ஏறி சா ஹ் மதுரைக்கு வந்துடுறேன் மதுர மதுரையில திரும்பி எதிரின்னு ஒரு படம் நம்ம மாதவன் நடிச்ச
எது
அந்த படத்து எதிரி சதாவு மாதவன் நடிச் அது காமெடி படம் அந்த படத்த பாக்கற இப்ப அது வந்து ஆஹ் போடுவாங்க நா தேட்டர் நா சொல்ற தேட்டர்ல ஊர் ஊரா சொல்றே முதல் படம் அருப்புக்கோட்ட ரெண்டாவது படம் மதுரையில ஒரு படம் பாக்குறே நானு இந்த எதி படத்த பாக்குறே
இல்ல வேலையா போய் பாங்க இல்ல படம் பாக்கறதுக்காகவே அப்படி பா போனீங்களா
ரெண்டு மணிக்கு அப்புறம் பஸ் ஏறி எங்க ஊருக்கு வரே நானு இப்டி ஒரு படம் இல்ல நெறைய படம் பாப்பே ஆமா ஜாலியா அப்ப வந்து உங்களுக்கு சோசியல் மீடியா கிடையாது இது கிடையாது போன் கிடையா து ஒன்னு கெடயாது என்டர்டைமெண்ட படம் தானே நறைய படம் பாப்பே சந்திரமு கி சத் நெறைய படம் வரிசியா படம் காதல் வரிசையா போன டே வாரமான நாலு படம் போயிடுவே எல்ல அஃபிஷியல் ட்ரிப் போ எல்லாமே
இப்போ இப்ப என்ன மாரி படம் இப்ப எல்லா எப்டி அந்த அமிர்தம் ப்ரேம் எல்லாமே போட்டு வச்சிருக்கீங்களா சப்ஸ்கிரிப்ஷன்லா
படமே பாக்குறது இல்ல நானு ரொம்ப ரேராதா ப நா இந்த மாதிரி நா என்ன பண்ணுவேனா கொஞ்சோ எனக்கு அது ஆர்வம் போய்டுச்சு கொஞ்ச கொஞ்சம் ரீல்ஸ் பாப்பே இல்லைன்னா டைம் பா இதுக்கு நா கொஞ்சோ அந்த ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சோ இன்ட்ரெஸ்டடு நானு
ஆஹ் ட்ரேடிங் நானு பண்ணிருக்கே ஓகே நானு பன்னிட்டுத்தா இருக்
அதா அந்த அதா நா வந்து கோ ஆப்ல கொஞ்ச இன்வெஸ்மென்ட் பண்ணிருக்கே இப்பதா ஸ்டாட்
சேரி சேரி ச எஸ் ஐ பி-லா பண்ணிருப்பீங்கள நீங்கலா அந்த டைம் ச
இப்பதா இப்பதா அதெல்லா தெரியுது எனக்கு இப்பதா அதெல்லா நா ஆரம்பிச்சிருக்கே நா எஸ் ஐ பி-ல பண்ணல கோல்டு ஈ டி எஃப்-ல வாங்கிருக்கே ஏ அப்போ ரெண்டு மூணு ஒரு அஞ்சு ஷேரு அஞ்சு ஷேரு ஆனால் வெவ்வேறு இது கனரா பேங்கு அப்புறம் ரெண்டு மூணு பேங்க் ஷேர் வச்சுருக்கேன்
கத்துக்கிட்டீங்கலா இல்ல யாராவது சொல்லுவாங்கல்ல கால் சொல்லி நீங்க
அப்டிலெலாம் இல்ல எனக்கு எனக்கு ந இப்ப நான் ஒரு நான் சைல்ட்ஹுட்ல இருந்தே வந்து இப்ப இந்த இது இருக்கும் பாத்தீங்களா ஏர்டெல் மியூசிக் ஒண்ணு நம்ம ஏ ஆர் ரகுமான் போட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா அஹ அந்த மீயூசிக் வந்து ஹ அந்த மீயூசிக் வந்து அந்த மீயூசிக் பார்க்கறதுக்காக சன் டிவில அப்போ அந்த இந்த பங்கு சொல்லு சந்தை நிலவரம் அப்படின்னு போடுவான் ரெகுலரா நான் சொல்றது முப்பத்தஞ்சு வருஷ த்துக்கு முன்னாடி நான் ஏழாவது எட்டாவது படிக்கும் போது இந்த இத பார்த்துட்டு இந்த மியூசிக் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அத போடுவான் ரெண்டு கரெக்டா இருக்கும் அப் அப்ப டிவில பந்து சந்த என்ன யாருக்குமே இப்ப தெரியாது
ஆமா அது வந்து இப்போ இப் முன்ன நியூஸ்லெல்லாம் எனக் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூவல்த் நா பொறந்த அந்த நேரத்துல பைவ் இயர்ஸ் இந்த சிக்ஸ் செவென் வரைக்கும் அந்த பங்கு சந்தை லீக்ஸ் வந்து சொல்லிருந்தாங்க சன்டிவி ல கூட ஆறு மணி செய்தில இப்பெல்லாம் அது சொல்றதே இல்ல
காலேல சொல்றேன் நான் ஸ்கூலுக்கு போகும்போது இத போடுவானுங்க இன்று நேற்று பந்து சந்தை நிலவரம் போடுவான் அப்போ வந்திருந்தே எனக்கு ஆர்வம் பங்கு சந்தையினா என்ன கத்துகணும் ஆர்வம் அந்த புதுசா அந்த ஆர்வம் வந்து இத்தன வருஷம் கழிச்ச இந்த ஆர்வம் இப்பதான் எனக்கு வந்து அது எனக்கு ஆள் கிடைக்கல அப்பதான் நான் சொட்டு மீடியல்ல வச்சு சொல்லி கொடுக்கறது ஆள் யாருமே இல்லை ஒரத்தர் பாத்து இப்ப நீங்க சொல்லும்போது இப்ப இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆளே எனக்கு க இத்தனை வருஷத்துல கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் எனக்கு ஆறு பேருல இத பத்தி தெரிஞ்சிக்கணும் ஆர்வம் சோசியல் மீடியால யூடியூப்ல அதுல பார்த்து பார்த்து பார்த்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அதை கத்துக்கிட்டு இருக்கே டிரேடிங்ல கொஞ்சம் கத்து இருக்கு நான் ட்ரேடிங் கிளாஸ் ஸார்ட் பண்ணல இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ட்ரேடிங் கற்றுக்கிட்டுருக்கே இப்போ இந்த பேப்பர் ட்ரேடிங்லா கொஞ்சோ பண்ணிட்டு இருக்கன் கத்துட்டு இருக் இன்னமோ அது இன்னமும் அதுல இது ஆகல அது வந்து என்னோட ச சைட்ல இன்னு பூச்சருக்கான பிளான் அது இப்ப இருந்து பாத்துட்டே இருந்த எப்ப இது வேணா அதுல நிப்பாத்திட்டு ஒரே இடத்துல உக்காந்துக்கலா உ இப்ப இது கத்துக்கிட்டு எப்ப இது வேணாம் இந்த வேலை வேணாம் இல்ல வேணு ஏதோ ஒரு மைண்டு இதாகு போது இல்ல இது
ஒரே இந்த வேலை நீங்க இருக்கிற வேலை வந்து ரிலேட் இ இருக்க வேற வேறக்கா
இதே டுவெண்ட்டி இயர்ஸா தா இருக்கேன் நா இதே வேல எனக்கு இந்த வேலை எனக்கு இந்த வேலை புடிச்சிருக்கு அதுனால இருக்கனா எனக்கு டிராவல் பண்றது ஊர்சுத்தெல்லா புடிகுங்க பிடிக்கும்
ஓகே ஓ இதுல சேலரி பேக்கேஜ் எல்லா நல்லா இம்ப்ரூவ் பண்ணி
ஆமா ஆமா ஏல்ல இ புரு பண்றாங்க எனக்கு இது இத வந்துட்டு போனாலே இதுலயே எனக்கு ச இது கிடைக்கு ட்ரிப்புக்கே எனக்கு அப்டி இரு கிடைக்கு அது இல்லாம சேலரிஸ் இருக்கு ஆமா கிடைக்கு அது வே சம்பளம் ஓகே தா பட் அதே டைம் நம் புடிச்ச மாரி வேல முக்கியமா எனக்கு புடிச்
ஆமா சேலரி ஒரு பக்க இருந்தாலு நம்மளுக்கு வந்து அந்த வேல வந்து சூட்டபிளா
நா நீங்க ஜாப் தேடம் போதே எப்படிப்பட்ட ஜாப்ன்னா எனக்கு ஊர்சுத் த்தர வேல வேணு அப்டியே தேட்னவா நானு எனய கேக்கும் போது பஸ்ட்டு எம் டி என்ட போன்ல தான் இன்ர்வியூ எடுக்கும்போது ஆ ஆ இப்போ வந்து நீ டெல்லிக்கு போகணும் அப் பின்னேவா நா சொல்லறது முப்பத்தஞ்சு வருஷம்மாயி டெல்லி போறது வந்து சாதாரண இருபது வருஷத்துக்கு மே டெல்லி போறது பெரிய விஷயம் கிடையாது பெரிய விஷயம் டெல்லி போனா ஆ அப் இருபத்தி மூணு வயசு என்னமோ இருக்கும் என் ஃபஸ்ட் இன்டர்வியூல கேட்ட முதல் கேள்வி இப்ப நீ வந்தீன்னா இன்டிர்வியூ முடிச்சுதக்கு அப்புறம் டெல்லி கிளம்ப ரெடியாக இருந்தா எங்கிட்ட வா இல்ல வராதே இருந்தாங்க நா அடுத்த நாள் காலையில போயிட்டேன் எப்ப டெல்லி போன்னு சொன்னீங்களோ போறேன் இப்ப ரெடியா இருக்கேன் பேக் எடுத்து எப்ப சார் போகனும் டெல்லிக்கு அப்டின்னு கேட்டேன் தால்மால்
இப்போ இப்போ எல்லாம் அந்த பெசிலிட்டிஸ் இல்லே ஏன்னா அந்த அந்த டைம்ல இரு
அப்பெல்லாம் நீ ட்ரெயின் உட்டு ஏறிட்டேன் வச்சுக்கோங்கலே அப்பெல்லாம் ட்ரெயின் தான் ஏறிட்டன் வச்சு வச்சுக்கோங்கலே ந யாரையும் எப்ப வருவேனு யாருக்குமே தெரியாது நான் ஃபோன் பண்ணதா
ஆஹ் அப்பெல்லாம் யார் கிட்ட யா செல்போன் இல்லே எல்லாமே
எது நான் இந்த இந்த லோக்கல் பூத் இருக்கு எஸ்டிடி பூத்துலதான் கால் பண்ணி பேசுவேன் அது வரைக்கும் வீட்டுல பயந்துகிட்டு இருப்பாங்க ஃபோன் டெய்லி எங்க வீட்டுல ஃபோன் பண்ணி ஆகணும் நா பண்லேனா பயந்துருவாங்க பயப்படுவாங்க அவ்ளோ ரொம்பதூரம் யாருக்கு கூப்ட முடியாது நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஊருக்கும் போனா
அப் அப்பல்லாம் சாப்பாடு நீங்க வெளியே சாப்புறப்பலாம் என்ன ரேட் இருக்கு நீங்களே பாத்துருப்பீங்களா
அங்க எப்பயுமே வந்து நார்த் இந்தியால கொஞ்சம் அதிகம் தான் நீ இப்ப இருக்க அப் அதிகம் தான் இப்ப இப் இப்ப ஐம்பது ரூபாயக்கு வித் தாங்கன்னா அப்போ இருபது ரூபா இருக்கும் நம்ம ஊர்ல அப்ப பத்து ரூபா தான் இருக்கும்
ஆமா இப்ப இங்க இப்ப இட்லி வந்து ஒரு இட்லி நம் நம்ம நாம இருந்த வரைக்கும் ரெண்டு மூணு இட்லி பத்து ரூபா வரைக்கும் இதுவும் ஸ்டார்ட் ஆகும்
உ உ உம் அங்க ரொட்டி தான் சாப்ப தோசை இட்லி தோசை எல்லாம் கிடையாது இங்க ரொட்டி சப்பாத்தி இதுதான் பெரும்பாலும்
ஆமா இப்போ இப்ப கூட ரோட் சைட்ல கிடைக்குறதில்ல ரொட்டி கிடைக்குது இப்பெல்லாம் புரோட்டாதான் எல்லாமே எங்க போனாலும்
ஆமா எவன் புரோட்டா இது புரோட்டாதான் எல்லாம் புரோட்டா கடைய ஆகிட்டானுங்க இட்லியே கிடைக்கறது இல்ல எங்க நம்மூர்ல இட்லி கிடைக்காது கடையாது கடமைக்கு ரெண்டு பத்து பத்து சப்பாத்தி வச்சிருப்பான் ரெண்டு பேத்
நம்ம யாரும் ச அது எல்லாரும் போனாலும் தியோ நம்ம வந்து கடைக்கு போய் சாப்பிட்டோம்னா பெரிய என்ன சாய்ஸ் இருக்கும் எடுத்த ஒடனே பரோட்டா பிரியாணி அவ்ளோதான் மதியம் போனா அதான் ஈவினிங் நாலு மணிக்கு போனா ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் அவ்ளோதான் நைட் போனா இட்லி தோசை அவ்ளோதான்
ஆமா சாப்பாத்தி இருக்குனேன்னு சொல்ல மாட்டான் நாமளே கேட்டா ரொம்ப ரேரா எடுத்து தருவான் அது பாத்தீங்க ரெடிமேட் சப்பாத்தி சில பேர் வச்சிருப்பானுங்க அது இன்னும்
ஆமா ஆனா நார்த்துலதான் இருக்கு நார்த்துலதான் அது ரெகுலராவே இருக்கு அது ரெகுலரான அவங்க தாலினு இருக்கு
அ ரெகுலரா இல்ல கிடையாது அப்படி கிடையாது அவங்க ஃபுட் ட்டே அதுதான் நம்ம ஃபுட்டு கிடையாது சரி நீங்க நீங்க தந்தூரி ரொட்டி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க நான் தந்துரிரொட்டி சாப்ட்னா நம் ஊர்ல எங்க கிடைக்கும்
எங்க கெடையா அது பத்தி தெரியாது யாருக்கும்
இல்ல எங்க நீங்க போய் சாப்ட்னா எங்க போய் சாப்டிவிங்க தந்தூரி ரொ க்கி சாப்பிடணு பட்டர் சிக்கன் இல்ல பட்டர் சிக்கன் சாப்பிடணு இல்ல தந்தூரி ரொட்டி சாப்பிடணு நான் அதுலா எங்க போய் சாப்பிட எந்த நம்ம ரோட்டு கடையில கிடைக்குமா
ஆ ஹ ரெஸ்டாரண்ட் பெரிய ரெஸ்
பெரிய ரெசவா இங்கெல்லாம் டெல்லிலே இப்போ உங்களுக்கு அந்த தந்தூரி ரொட்டி இதெல்லாம் வந்து பாத்திங்கன்னா நார்த் இந்தியால பஞ்சாப் சைடலாம் ரோட்டு கடயில கிடைக்கும்
ஆமா அதான் சொன்னல ப்ரோ நானும் மும்பைல இருந்தேன் முக்கா வசி நான் பாத்த வரைக்கும் அங்க வந்து இந்த ரொட்டி தந்தூரி சவர்மா எல்லா அதிகமா இருக்கும் பசங்க எல்லா சாப்டுவாங்க அந்த நடந்துட் டே சாப்பிடுறது ஆ பஸ்ல ட்ரெயின்ல அதெல்லாம் இருக்கும் இங்கெல்லாம் அந்த சவர்மான் கூட பெருசா தெரியாது
இப்ப நம்ம ஊருல பத்து வருஷத்துல லிஸ்ட்ல ஆட் பண்ணங்க நா அதெல்லா இருவது வருஷக்கு முன்னடியே தந்தூர் ரொட்டில சாப் பட்டர் சிக்கன்லா சாப்டே ஆ அ ஓ ஒ பட்டர் சிக்கனு நான்னு மஞ்சூரியன் சிக்கன் மஞ்சூரியன் இதெல்லா வந்து நா ரொம்ப வருஷம் முன்னாடியே சாப்ட்டேன் இது அதெல்லாம் எனக்கு அதெல்லா பெரிய விஷயமாவே தெரியல ஏன்டா இது பெருசு தந்தூரி சிக்கன் அப்படின் தந்தூரி சிக்கன்லா நா வந்து
சொல்லுவா அதா சொல்லுவாங்கல்ல அந்த நைன்டி நைன்டிஸ்ல வந்த படம்
ஆமா அப்படி இல்ல இவளநலா தள்ளி ஆமா இப்பல்லா அங்க இருந்து வந்து இப்ப அது இப்ப வந்து எல்லாரு இட்லி தோசைய போட்ட ஒன்னு சாப்ட மாட்டக வித்தியாசாமா கொண்டு நினையா கொண்டு வார நார்த் இந்தியன் டிஸ்னு கொண்டு வருவ பா
ஆமா இடியாப்ப வந்து அப்போ இப்ப இப்பல்லாம் நம்ம வெளிய ஊர்ல கேரளாலல்லா இந்த இடியாப்ப பாயா இதெல்லா அங்க இருக்கும் இப்போ சில சில கடையில இருப்பாங்க நம்ம ஊர்லயே ரொம்ப சொல்ல போன இப்போ பாப்
இப்ப பாப்புலரால்லா இடியாப்பம் போட்டுட்டு இருக்கானுங்க பணியாரம் இடியாப்பம் ஆப்பம் இடியாப்பா ஆப்பம் இப்ப அப்ப பண்ணிட்டு இருக்கானுங்க ம் ம் இப்ப செய்யறானுங்க இப்ப அதாது பாயான்னுங்க ஏதோ சொல்லி இது பண்றான விக்கிற ஏதோ செய்யணும்ல அதுக்காக அதுல இவனுங்கல்லாம் தோசல நார்த் இந்தியண்லாம் தோசைல சீஸ் தோச என்னென்னமோ போட்டு தோச வாயில வைக்க
ஆமாமா ஐயோ கிட்டத்தட்ட எழுவது வா க நானு ஒரு கடைல பாத்தே
தோசன்னு வச்சு அது காசுக்காவ ஆ நூத்தி இருவது ரூபா என்னத்துக்கு வாயில வெக்க தோசையா இருக்க மாடிக்குது பிச்சா வெறும் அந்த அந்த போட்ருக்கறது தா இருக்குது தோச
ஆமா ஷவர்மா தோச ஆமாமா ஷவர்மா தோச
அதெல்லாக் கா நூடுல்ஸ் தோச என்னென்னமோ பன்னி தோச கன்றாவி பண்ணி வச்சிருக்கானுங்க அதுலா நானு பத்து இருவது வர்ஷொ முன்னாடியே பாத்துட்டே அதுவா விப்பானுங்க என்னடா தோச இது இப்ப ப்ளைன் தோச கொடுத்தா என்ன ஒ மாறி பாப்பானுங்க இன்னு கொ சில பேர் என்ன பண்ணுவ தோச வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கூல் ட்ரிங்ஸ் வாங்கி வச்சிப்பானுங்க எதுக்கு டா தோச கூல் ட்ரிங்ஸ் வச்சி குடிக்கிறீங்கண்ணு கேட்டா அது தொண்டையில வந்து குத்தும் குத்துமா தோச வ அது க கூல்ட்ரிங்ஸ் வச்சிப்பானுங்க கோ கோ கோலா குடிச்சிட்டே தோசய தொட்டு சாப்டுவாங்க போங்க டா நா பா ஓகே ஓகே